ஹலோ வணக்கம் சொல்லுங்க இனி மேல் தாங்க சாப்பிடனு இனி மேல் தாங்க சாப்புட்ணு அ இல்லேல்ல ல லல ல இனி மேல் தா சாப்புடனோ
சேரி சேரி சேரி சேரி சேரி இனி எப்போ ஆஹ் சாப்ட்ட சாப்ட்ட தோச சாப்டோ
என்னங்கா
தோச சாப்ட்டேங்க
சாப்பிட்டீங்ளா
சாப்ட்டாச்சுங்க
ஆ சொல்லுங்க
அப்புறம் சொல்லுங்க நீங்க தா சொல்லணும்
ஆ என்ன ஃபஸ்ட் சொல்லணும் நீங்க சாப்ட்டீங்களா என்ன சாப்பாடு
அதுதான் சொன்ன தோசை தேங்கா
ஓ தோச தேங்கா சட்னிங்களா ஓகே ஓகே ஓகே இன்னிமேல தா சாப்புண்ணும்
சேரி சேரி சேரி சேரி சீரியலா சீரியலெல்லா காலைல ஆறு மணிக்கே பாத்து முடிச்சாச்சு சமைக்கும் போதே பாத்து முடிச்சாசு ஆமா ஆமா வேல செஞ்சுக்கிட் அப்டியே பாத்துருவேன் அது நான் ஒரு சீரியல் பைத்தியம் து ஒரு மூணு சீரியல் மட்டும் ஒரு ஒரு விஜய் டிவி ஃபேனா அதனால அது மூ மூணு சீரியல் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்னா பாப்ப அது மட்டு அதனால அது காலைலயே பாத்து முடிச்சிருவேன்
ம்ம்
சமச்சிட்டே பாத்து முடிச்சுிருவேன்
ம் ஓகே ஓகே கொழந்தைங்கல்லா சாப்ட்டுச்சீங்களா
ஆஹ் சாப்ட்டாங்க சாப்ட்டுட்டு படுத்துட்டா
அய்யயோ பெட்டுக்குல்லா சாப்பாடு வச்சிட்டீங்களா
அதா அதா சிக்ஸ் ஓ கிளாக்கே வச்சிட்ட சொன்னல்ல அந்த ரெகுலர் சிக்ஸ் ஓ கிளாக்குங்க
அஹ் ஆஹ் சாரு வண்டாருங்களா
சாரு வீட்லதாங்க வீட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் தாங்க
ஓ வீட்ல ஐடி ஃபீல்டுங்
ஆமாம் மாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்தா ஈவினிஙதா தொடங்கு
சரிங்க
ஆஹ் சொல்லுங்க அப்ரோ என்ன ஹீரோ ஹீரோய என்ன ஹீரோ புடுக் உங்களுக்கு
அதல்லா ஒருத்தனையு புடிக்காதுங்க எனக்கு
அப்டியா படமே பாக்க மாட்டீங்ளோ
இப்ப பாத்த படம்ன்னா கருப்பு படம் பாத்த
ஆஹ் ஆஹ் புடிச்சிருந்ததா எங்க சூர்யாவ சூரியா நடிச்சது எங்க சூர்யா நடிச்சது ஆமா ஆமாங்க சூர்யா நடிச்சது எ ஆமாங்க எப்டி இந்து அது
ஆஹ் படோ நலாருச்சுங்க
சரி சரி சரி ஓகே ஓகே ஆஹ் ஆஹ் அப்றம் சொல்லுங்க எதாவது சொல்லுங்க நீங்களே
என்னானு சொல்ரதுன் தெர்லங்க எனக்கே அ ஆஹ் அப்பா என்ன சொல்றன் தெர்ல
ப்ரண்ட்ஸ்ச பத்தி சொல்லுங்க எத்தன பே எத்தன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க
ஏ கூட இருக்றது ஒரு ஒண்ணு ரெண்டு சோ மாச ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒரு அஞ்சு இருக்குதுங்க என் கூட சேர்ந்து தருதலைங்க அதலா இப்ப எங்க இருக்குனே தெரியல
சரிங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் போனோம்னா அவ்ளாக் பிடிப்ப இல்ல ஆபிஸ் ஒர்க் பணும்போது மட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்கிள் சொன்னனா நெறய பேருல்ல இறச்சிலாவே இருக்குது வெளியருக்கிங்க போல
அது பு புரிலங்க புரிலங்க
வெளிய இருக்கிங்க போல சவுண்டாவே இருக்கு
ஆமா ஆமா கடை வீதில நின்னு
இந்த சவுண்டுலா இந்துச்சுனா அவங்ளுக்கு டிஸ்டபன்ஸா இருக்கு அப்டின்னு
ஆஹ் அவா ஓனே தேடிக்கிட்ருக்க கூட வந்தத
சவுண்ட் வரக்கூடாது அப்டினாங்க ஒரு அஞ்சு நிம்ஷ எங்கியாவது நின்னு மட்டும் பேசிட் போயிருங்க இல்லாட்டி
இங்க எங்யுமே நிக்க முடியாதுங்க எல்லாம் க
சவுண்ட் வரக்கூடாது அப்டினாங்க அப்றம் அமௌண்ட் வராதுங்ளா
ஏங்க இருக்றது நா சிக்கலான இடத்துலதா நிக்கிற ட்ராபிக்கு அதா எலோ போண்ருக்காதுங்க அது வந்தாலும் சேரி வராட்டியும் சேரிங்க அதபத்தி பிரச்சனயில்ல
சரி சரி சரி சரிங்க அப்றம் சொல்லுங்க அம்மா அம்மா வந்து அம்மா வந்து வீட்லதா இருக்காங்க அம்மா செய்யற அம்மா ச தேர்ல என்ன சாப்பாடு புடிக்கு உங்களுக்கு
ப எல்லாமே கொஞ்சொ ஓரளவு நல்லாருக்கு
நல்லாருக்குமா அதா என்ன சமையல் ரொம்ப புடிக்குன் கேக்குறே
கொழம்பு புடிக்குங்க மீன் கொழம்பு நல்லா மீன் கொழம்பு
கொழம்பங்ளா செரி செரி சரிங்க அப்பறோ அப்புறோ வேற
அப்றோம் அம்மா சிக்கன் செய்வாங்க மட்டன் செய்வாங்க
சேரி சேரி சேரி உங்களுக் என்ன புடிக்கு
என்னாங்க
உங்களுக்கு என்ன ஸ்பெஷலா
நா அதெலா எது புடிக்குன்லா எது குடுத்தாலு சாப்டுவங்க நாலா அதுதா புடிக்கு இதா புடிக்குன்ல எது குடுத்தாலு சாப்டுவ சாப்பாடு கெடச்சதுங்ளா என்னாங்க சாப்றது வயித்துக்கு வேற வயிற் நோம்புனா போது
செரி செரி செரி செரிங்க நீங்க போகுவீங்ளா ஆத்துக்கெல்லா போவீங்ளா காவேரி ஆத்து கல்லா செரி செரி செரிங்க எவ்ல நேரொ குளிப்பீங்க
மாத்துக்குலா போவே மாத்துக் போவே இதெல்லா ஒண்ணு ப்ரச்சன இல்ல ஆஹ் மீனெல்லா புடிக்க மாட்டொங்க மீனு புடுச்சு வாங்கி சாப்டுவோ அத சின்ன புள்ளயோட செரி மீன்ல்லா புடுச்சதெல்லா ஒரு ஒரு ஒரு டைம் ஒரு காலம் அதல்லா
ஆஹ் ஹ்ம் லவ் எதாவுது இருக்குங்ளா
ம்ஹம்
இல்லைங்ளா வேண்டாங்ளா என்ன வெறுத்து போய் சொல்ற மாரியே பே செரீங்க எதோ பாஸ்ட் இருந்துருக்கும் போல
என்னத்த சொல்லி மு ப்டி என்னாங்க ஆவ போது
சரிய கடைசி எங்க டூர் போயிட்டு வந்தீங்க
எங்க ஊரே டூர் போன மாரிதாங்க இருக்கும்
இல்ல அது போக வேற எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டே
வேற எங்கேயும் போக மாட்டங்க வீட வீ வீ விடாவுட்ட வேல வேல வேனா நாங்க மனச்சு மனச்சநல்லூரு இங்க மட்டும் தாங்க அப்டி போயிட்டு வருவாங்க வேற எங்கேயும் போக மாட்டேங்க வேற எங்கயச்சி போனும்னா கோயிலுக் எங்காச்சும் போனாதா திருச்செந்தூர் பழனி இந்த வர்ஷத்துல ஒரு டைம் சபரிமல போய்ட்டு வருவே கோயிலுக்கு அதோட சரி வேற ஆமா ஐயப்பனுக்கு மால போடுவே மால போடுவே வேற ஆஹ் கோயிலுக்குல்லா போவாங்க
செரி செரி செரி
எல்லா கோயிலுக்கு போவே டராவலிங் பண்ணுவனுங்களே வண்டியில டராவலிங் பண்றதெல்லா ஒன்னு ப்ரச்சன இல்ல அது சூழ்நெலப் டராவலிங் பண்ண வண்டியில தானுங்களே ஒர்க்கே இதுளியே போய் வண் டூ வீலர் தான எடுத்துட்டு போறோ வரோ எல்லாமே
சரி சரி சரி
அதனால ஒண்ணு பிரச்சிருக்காரங்கள
சரி சரி கூட கூட பொறந்தவங்க
ஆஹ் உம் மேல பா எனக்கு மேல முத்தூர் ஒருத்தர் எனக்கு கீழே ஒருத்தர் நா நடாளு
ஓஓ சரி சரி அவங்களுக்கெல்லா கல்யாண ஆய்டுச்சா இன்னு யாருக்குமே ஆகல நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க போல உங்களுக்கு சீக்கிர கல்யாண ஆகலனு
அஹ் அப்படியல்லாம் இல்லங்க அப்படிலா இல்லங்க அதாவதுங்க என்ன சொல்லன்ல ஐ எதுது அமையுமோ அப்ப அப்ப அம்மா அதது அமைட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிரதுங்க என்னன்னா வந்துட்டு அது அப்படிதான் ஆணும் இது அப்படிதான் ஆணுங்கறதெல்லாம் இல்லங்க அமையறது எதுது அமை அதது அமையட்டும் அவ்வளோதாங்க என்னா எதுது அமையறதோ அது அது அமையட்டுங்க
ஆஹ் ஆஹ் சேரி சேரி ங்க பேர்ட்ஸ் பார்க் வந்துடுங்க இடுக்கில பேட்ஸ் பார்க் போய்ர்க்கீங்களா
ஆஹ் போயிர்கேங்க
சேரி ஓகே ஓகே
போய்ர்கேன் ஒரு ஒன் டைம் போய்ர்கேன் அது இங்க பசங்க எல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வரேனாகளா சேரினு அவனுங்களுக்காக வெயிட் பண்ணி பாத்த ஒரு ஒருத்தனையு ஆள காணு அத பத்தியே திங்க் பண்ணிட்டு இருந்தோனுங்களா என்னடா இன்னும் காணாமே என்ன காணமேன் யோசனைல இருந்தே மிச்சப்படி இப் நீங்க இந்த பேசுற மோட் இல்லாம இல்ல கொஞ்சம் இங்க இரச்சலா இருக்குங்களா அது இல்லாம நீங்க சொல்றது ங்க நம்ப பேசுற காதுல விழுக அதுக்காவதா இப்ப ஒரு எடத்துல வந்து நின்னுட்டு உக்காந்துட்டு பேசுறே அப்பிய்க ஆறனு சவுண்டு பஸ்ஸு சவுண்டு போயிட்டு தான் இருக்குது
உம் உம் சேரி சேரி ஓகே ஓகேங்க அப்றம் சாப்பாடு இன்னைக்கு வாங்கிட்டீங்களா மெஸ்ல சாப்புல்லையா ஹலோ ஆஹ் கேக்குது ஆஹ் சாப்பாடு இன்னைக்கு மெஸ்ல சாப்புலீங் ங்களா
இல்ல இன்னைக்கு மெஸ்ல சாப்புட்ல இல்ல கடையில பசங்க வாங்கிட்டு வரேனாங்க ஏன் கூடதான் சொன்னல நாலு நாலு பேரு என் கூட இருக்க நாலு பேரு நாலு நாலு நாலு விதமானவனுங்க நாம அவனுகளுட்ட எட்டு மணிக்கு சொன்னே மணி என்ன ஆச்சுங்க இப்ப மணிதா ஆய்ருச்சிங்ளே அவனுக இனிமேலு இப்பதா போயிருக்கிறா இப்பவே எட்டு மணிக்கு போனாவனுங்க இன்னு ஆள காணௌ இப்பதா சமைப்பானுங்களாட்டுக்கு வண்டி வேற வாங்கிட்டு போய்ட்டானுங்ளா வண்டி ண்டி இல்லாம இப்ப ஒரு எடத்துல நின்னுட்டு இருக்க எங்கிட்டு போறதுனு எனக்கே தெரியலங்க
சேரி சேரி ஓகே ஓகே ஓகே ஓகேங்க
ரூமுக்கு போ முடியாது
ஆ ஆ ரொம்ப லாங்கு ங்களா சேரி சேரி சேரி ஆ ஆஹா சேரி சேரி சேரி சேரி சேரி சேரி சேரி
என்னா பண்றது உங்களுக்கு நீங்க இருக்கிற ஏரியா டவுன்ல்ல ரொம்ப பக்கங்ளா
டவுனா அந்த பைபாஸ் இருக்கு தெரியுங்ளா சேலோ கோயம்புத்தூர் வந்திருக்கீங்களா அந்த பைபாஸ் அவினாஷி பைபாஸ் தெரியுங்ளா
ஆமா
ஃபஸ் ட்டு கோயம்த்தூர்க்கு எறங்குனோட்னே நீலாம்பூர் தா ஃபஸ்ட்டு ஸ்டாப்
அப்படிங்களா நானு ஈசாவ்க்கு வந்திருக்கே
ஆஹ் ஆஹ் இல்ல நீங்க எ ஈரோ ட்லருந்து வந்திருப்பீங்கன் நெனைக்
ஆஹ் இப்டி தா கரூர் இந்தல்லே இருந்தா
கரூ அப்போ அந்த லைனு திருச்சி லைன் எடுத்திருப்பீங்க அத திருச்சி ரோடு் லைன் எடுத்திருப்பீங்க சிங்காநல்லூர் லைன் வந்திருப்பீங்க சூலூர் பிரிவுலருந்து சூலூர் ஆ சூலூர்லருந்து வந்தீங்கன்னா மின்னாடி சூலூர்ருக்குது ஸ்டாப் பு அது வந்தீங்கன்னா கிட் டைங்க ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் மின்னாடியே இருக்கு சேரி ஓகேங்க நம்ம டைம் முடின் ச்சு நா வெக்கிறே நாளைக் ஆ நாளைக் கால் பண்ணுங் அ ஓகேங்க
ஒரு ஒரு ஒன் அவர் கழிச்சு கால் பண்ட்டுங்களா
அ சேரி ஓகே
ஓகே ஓகே தேங்க் தேங்க்